ஹலோ ஆஹ் கேக்குது அப்பறம் சொல்லுங்க ஏ அப்றோம் என்ன சமையல் இப்போ
பிரியணி முடிஞ்சுச்சா அவள
பிரியாணி முடிஞ்சு வச்சு சர்வ் பண்ணுங்க சூப்பரா உப்பு உப்புக்காரம் மட்டும் இந்த தண்ணி ஊத்துறீங்கல்ல தண்ணி ஊத்தி ட்டு அஹ அப்ப வந் சாரி அதை நான் சொல்லுலியோ
மசாலாவும் என்னென்ன போண்ணுன்னு சொல்லல
மசாலா அவ்வளோதான் வேற எதும்மே வேண்டாம் அந்த நெய்க்கு பட் பட்ட கிராம் எல்லாம் போட்டி இல்ல பட்ட கிராம்பு ஏலக்கா இடிச்சியல்ல அதே போட்ட போது அப்புறம் வந்துட்டு மொளகாத்தூள் போட்டி எல்ல ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அது போது அது போட்டுட்டு அதுக்கப் அப்றந்த கொஞ்சம் கலந்து விட்டுட்டு தண்ணி ஊத்தணு நா‌ சொன்னெல்ல நால் டம்ளர் தண்ணி ஊத்திட்டு அர க்ளா அர க்ளாஸ் தண்ணி ஊத்திட்டு அதை வந்து நல்லா வந்து கொதிக் கொனு கொதிக்கும் போது அந்த எடத்துல அரிசி போட்டுட்டு அரிசி சி வந்து கழுவி வச்சுரு அதுக்குள்ள போட்டுட்டீனா போட்டுட்டுதா அப்றந்தா விசில் மூடி போட்டின்னா அப்ற விசில் வந்துரு மூணு விசில் வந்துச்சுனா எறக்கி நா சொன்ன மாரி சாப்பாடு கொழஞ்சிருந்ததுனா கொல கொலன் இருந்துச்சுனா அந்த தம் போட்டினா இப்ப வந்து நல்லா வந்ரு
சிவாங்கி இத சண்டே செஞ்சுட்டு சண்டே உங்களுக் அனுப்
சேரி ஓகே ஓகே ஓ கே இன்னைக் என்ன சமய இல்ல அம்மா செஞ்சு வச்சுட்டு போனாங்க
இன்னு நா போல அங்க சாப்பறது சமையலாண்ட இ சாம்பா சாம்பார் செஞ்சிட்ருப்பாங்க
ஆ மீன் கொழம்பல்லா சாப்டுவியா
மீன் கொழம்பு சாப்ப்டுவோ எங்கெல்லா கிராம தானே பக்கத்துலே இதுதா இருக்கு நாங்கல்லா இப்ப நம்மள வெறுப்பக்க தான போய் மீன் பிடிப்போ
ஆ ஹா அப்ப மீன் குழம்பு சிம்பிளா நீங்க அம்மா ப்பிதா வைப்பாங்க எனக்கு தெரிஞ்சு என என ஆ
க்கிற மீன் கொழம்பு வேற டேஸ்ல இருக்கு பக்கத்துல இருந்துருப்பாங்களே அது ரொம்ப டேஸ்டா இரு ந்த மேரி ஃபீல் ஆகு
அப்புடிதா உங்களுக்கெல்லா இருக்கு அப்ப நீ வச் சுப்பாரு அப்பதா தெரியு நா வந்து உனக் வந்து அந்த சைட் எல்லா எனக் கு தெருஞ்சு அரச்சு ஊத்த மாட்டாங்க எங்க வி எங்க வீட்லல்லா அரைச்சு ஊத்துவாங்க நா உங்க உங்க ஊரு சைடு அரச்சு ஊத்தாம வந்துட்டு தாளிக்க மாட்டாங்க அவுங்க உங்க ஊர் சைடு எனக்கு தெரிஞ்சு நா அந்த மாரி வேணா சொல்றே பாரு அப்டி பண்ணுவாங்களா அ நீ பன் பாத்துருக்கிறிய அம்மா செய்யறத
ப பாத்துருக்கே பஸ்ட்டு வந்து எதுமே மசாலா கிசாலா போட் எட்டு மிளக போட்தண்ணி ஊத்திருவாங்க அப்புறம் மீன் கழிவி தராங்கே ஆனா மீன் அதுல போட்ருவாங்க அவ்வளவுதான்
அ அவ்வளவு தான்அதுதான் நான் சொன்னேன் தக்காளி எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச ரெசிபி வந்து உங்க வீட்ல உங்க ஊர் சயிடுவந்துட்டு இப்பிடிதான் செய்வாங்க எனக்கு தெரிஞ்சுது எப்படி தெரியுமா தக்காளி எடுத் வந்துட்டு அதுல வந்துட்டு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சுக்குவாங்க தக்காளிய
உம்உ
போ மாட்டாங்க நல்லா பிசைஞ்சு விடுவாங்க அதுல வந்து நல்லா இப்டி கரையிற மாரி பிசைஞ்சு விடுவாங்க கையிலே பிசைஞ்சு விட்டுட்டு அப்புறம் வந்து புளி தண்ணி ஊத்துவாங்க புளி தண்ணி ஊத்திட்டு சின்ன வெங் வெங்காயமும் பூண்டும் போடுவாங்க கறிவே பிள்ளை போடுவ இங்க தனிய தூளு மெளகாத்தூளு மஞ்சத்தூளு உப்பு போட்டு கலந்துட்டு ஆ மி எடுத்து கி போட்டு இறக்கிடுவாங்க அதுதான் உங்கஊர் ஒரு ரெசிபி எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்ல்லா நாங்க அரசசு ஊத்துவோ தேங்கா
தேங்காவா
அம்மா தேங்கா வெங்காயம் தக்காளி யி இதெல்லா வந்து அரச்சு ஊத்துவோம் அரச்சு ஊத்தி வைப்போம் இங்கஅதே மாதிரி தாளிப்பூ கொடுப்போம் ந வந்து இப்டி வைப்பேனா எங் ஏம்மாரேஸ் அப்டி வந்துட்டு அ வெங்காய இருக்கு இல்லையா வெங்கயோ அ உ பச்சை வெங்காயம் அப்புறம் வந்து பச் பச்சை மிளகா தக்காளி ஒண்ணு தேங்கா சீரகுமிளகு இதெல்லாம் போடுவோம் ஆஹ் இதெல்லாம் போட்டு அரைச்சி தே எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு வெந்தயம் போட்டு அஹ் சின்ன வெங்காயம் இருக்குல்ல சின்ன வெங்காயமு பூண்டுமு. இடிகல்ல போட்டு நல்லா எ கொஞ்சோ ரொம்ப நசுக்க கூடாது. லைட்டா நசுக்கிட்டு அந்த ஆயில போட்டு. ட்டு கருவேப்பிலைய போட்டு நல்லா வணக்கிட்டு மசாலா அரைச்சு வச்சிருக்கோம்ல. அதைய ஊத்தி. அதையு ஊத்திருவோ ஊத்திட்டு புளித்தண்ணி ஊத்திட்டு அஹ எவ்வளோ வேணுமோ தண்ணி ஊத்திட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு மீன் போட்டு எறக்குவோ.
உம் உ உ.
அந்த மாரி செய்வோ மீன் கொழம்பெல்லா அடுத்த நாள்தா டேஸ்ட் வரு செம்மையா இருக்குது.
அதுல நம்ம பாட்டியிலா வச்சாங்கனா சட்டில. ப்பாங்க.
ஆஹ ஆமா ஆமா.
அதயே நைட்டு சாப்றதோட மறுநாள் காலையில சாப். ட்டா பாஸ்.
ஆஹ சேரி ஆமா ஆமா ஆமா. நீ இந்த டைம்மு சிக்கன் ரெசிபி நீ செஞ்சு அம்மாக். சேவ் சேவ் பன்றி. அது சர்வ் பண்ணிட்டு ஞாயித்கிழம கால் பண்ணு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு.
பிரியாணி செஞ்சு போட்டுட்டு. ரேட்டிங் எவ்வளவு பாக்குற வீட்டுல என்ன. சொல்றாங்க ரேட்டீங் பாக்கலா.
ஆஹ சேரி ஒரு ஆப்கேஜி ரொம்ப இல்ல ஒன் பிப். டி சம்திங்தா வரு எதாவது நாளைக்கு இது சண்டேதான. அந்த மாரி எடுத்து செஞ். சு குடுத்துப்பாரு. அதுக்கு தயிர் பச்சடி. செஞ்சு குடு தயிர் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வெங்காயம் போட்டு உப்பு போட்டு கலந்தினா தயிர். பச்செடி அவ்வளோதா தயிர் பச்செடி பெரிய ரெசிபி எல்லா இல்ல.
உஹம்ம் தயிர் பச்சடி செஞ்சிருந்தனா கேட்ரிங் போவ அதெல்லா பாத்துருக்க தயிர் பச். சேரி கேட்டரிங்போவ.
சேரி சேரி சேரி சேரி.
அதெல்லா பாப்ப தயிர்பச்சடி.
புடிக்கு என்ன சாப்புடறதுக்கு பிடிக்கு.
இன்னிக்கு நீ சாப்படுறன்னா.
ஃப்ரைட் ரைஸ் செவ்வியா ஃப்ரைட் ரைஸு. ப்ரைட் ரைஸ் சாப்புடுவியா.
சாப் சே வீட்டுல செஞ்சா சாப்புடுவ எங்க வீட்டுல அந்தமாரில்லா செய்ய மாட்டாங்க.
நீ செய்யி நான் சொல்றத கேளு ப்ரைட் ரைஸ் நா பாஸ்மதி அரிசி தான் செய்யனும் எல்லா இல்ல என் பையன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா அவனுக்கு வந்துட்டு வெஜ் டேபிள்ஸு இந்த மாரி எல்லா எதுவுமே பிடிக்காது வேறவழியே இல்ல எக் ஆக்சுவலி அவனுக்கு ரொம்ப கால் எல்லா வந்து நெகமெல்லா பிஞ்சிட்டு வரமாரி இருக்குது டாக்டர் கிட்ட போனா ஹெல்த்தியா குடுங்க முட்டைய எல்லா குடுங்க அப்டிங்கறாங்க முட்டையே சாப்பிட மாட்டேங்கிரான் என்ன பண்றதுனே தெரில அப்பறோ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியிங்களா வீட் லயே வந்துட்டு வீட்ல சாப்பாடு வடிக்கிறோல்ல சாதா அரிசி சரியா பாஸ்மதி ரைஸ் எல்லா இல்ல சாதா அரிசி நல்லா வெத வெதையா வடிச்சுக்குவேன் வடிச்சிட்டு வட சட்டி வச்சு பெரிய வட சட்டி வச்சு வச்சு ஆயில் ஊற்றி ஹ ச்ச வெங்காயம் பூண்டு போட்டா புடிக்காது சாருக்கு அதனால வெங்காயம் மட்டும் சின்ன சின்னதா குட்டி குட்டியா வனக்கி போட்டு அஹ் அதை வந்து கொஞ்சோ நல்ல கலர் வர வரைக்கோ வனக்கிட்டு கேரட் பீன்ஸையும் பொடி பொடியா இது பண்ணிக்குவேன் கேரட் பீன்ஸு கேபேஜு பொடி பொடியா நறுக்கி அதையும் அதுக்குள்ள போட்டு நல்லா இது கொடை மிளகா போட்டோனா தூக்கி அதையும் உ ஓரம் வச் சிருவான் அதனால அதையும் போட மாட்டேன் அப்றோ கேரட் பீன் ஸ்யும் அந்த கொஞ்சம் அந்த ஆயிலயே நல்லா வதக்கி அப்றோ ஒரு ரெண்டு முட்ட அவனுக்கு மட்டும் சாப்பாடு ரெண்டு முட்டையோ உடைச்சு ஊத்தி நல்லா கொஞ்சோ இது பண்ணி விட்டுட்டு நல்லா ஹ கொஞ்சோ உப்பு மிளகாத்தூள் அங்கேயே அந்த வட சட்டியிலயே உப்பு மிளகா தூள் போட்டு அதுலயே கொஞ்சமா ஹ இது பண்ணி வுட்டுட் ட்டு நல்லா அந்த இது முட்ட பொரியல் மாரி அதுல வரும் அந்த வட சட்டிலயே போட்டு கொஞ்சோ சோயா சோயா சாஸ் எல்லா ரொம்ப வாங்க வேணா ஒரு பத்து ரூபா பேக்கெல்லா இருக்கு டிபார்ட்மெண்ட்ல போனின்னா பத்து ரூபா பேக் சோயா சாஸு பத்து ரூபா டோமேட்டோ சாஸ் எல்லா விக்குது அதெல்லாம் அதுல வாங்கிட் வந்து கொஞ்சமா சோயா சாஸு கொஞ்சமா டமேட்டோ சாஸு கொஞ்சமா சில்லி சாஸு போட்டு கலந்து அதுல ரைஸ் போட்டு அடுப்புல வந்து லோ லோ ஃப்ளேம்லயோ ஹாய் ஃப்ளேம்லயோ வச்சு அப்டியே கலந்து விடுவேன் அது ஃபிரைட் ரைஸ் மாரி வரும் சாரு அப்றோ டப்பா இருக்கும் இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கி எல்லாம் ஆர்டர் போட்ட டப்பா இருக்கும் அதுக்குள்ள போட்டு பக்காவா பேக் பண்ணி மேலே ஒரு சாஸ் பேக்கெட் எல்லா இருக்கும் எங்க வீட்ல இருக்கும் சின்னதா சாஸ் பேக்கெட் மேல வச். ச்சு. ஆஹ ஹோட்டல இருந்து ஆர்டர். பண்ணோ அப்படின்னு சொல்லி குடுத்து சாப்புட வைப்போ உனிய.
ஆஹா.
எப்படியெல்லா டெக்னிக் பாருங்க. எங்க வீட்டுல வேற வழி. வழியே இல்ல சாப்புடவே மாட்டா இப்படி சொல்லி. குடுத்தம்னு வச்சுக்கங்க. ம்மான் நல்லா இருக். இருக்குதுமா சூப்பரா இருக்குதுமா எந்த ஹோட்டல்ல ஆர்டர் போட்ட இதே ஹோட்டல்ல அடுத்த டைம் ஆர்டர் போடு சேரி சேரி ஆர்டர் போட்டு தருவ தர அப்படின்ப. வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லி. ட்டு அப்படி செஞ்சு குடுப்ப ஈசி. சி சிம்பல் மத்த எது செய்விங். ப்பிள். பிரைட் ரைஸ்ல்லா வீட்டுல செய்ய மாட்ட. டாங்கனு‌ நீ சொல்லாத நீ செஞ்சு குடு.
இங்க எங்க வீட்டுல பொருத்தவரிக்கு எங்க அம்மா ரசோ கார குழம்பு. சாம்பாரு.
நீ நீ தெரி அவங்கநாள் முடி. முடியல அம்மாவனால முடியல செரியா. அம்மா எப்பவுமே அம்மா. எதையும் எதிர்பார்க்க கூடாத. நம்மளும் அவங்களுக்கு வந்து கொஞ்சோ ஹெல்ப். இல்ல அக்கா இதுவே பொட்ட புள்ளைங்களாருந்தா ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க மனசுல வந்துட கூடாது. இப்பன்னு நீயா வேல செய். செய்யற அப்படின்னு கேட்ப்பாங்க. என்னம்மா இதுல என்ன இருக்குது பொண்ணு ஆணல்லா ஒண்ணுதா அப்படின்னு நீதா சொல்லணு சொல்லிட்டு நீதா அட்வைஸ் பண்ணி பரவால்ல நா பண்ற அப்டின்னு அம்மாக்கெல்லா ஹெல்ப் பண்ணி பழகு ஃபஸ்ட்டு. ஒரு பாத்திரங்களுவரதா இருந்தா கூடா. . ஆஹ பாத்திரமெல்லா நம்ம பசங்க பண்ண கூடாது அப்படின்னு எல்லா இல்ல. பாத்திரம் கழுவுறது நம்ம வேலதா எல்லா வேலயு நம்ம வேலதா எம் பைய போய் குப்பய கொட்டிட்டு வருவா அது ஒரு வே செய்வா வீட்டுல. அப்புறோ தோசை ஊத். துவா. போர்து படிக்கிறா. தோசை ஊத்துவா.
பரம்ம்ம். நம்முளுக்கின். பரவாயில்லை தோச எல்லாம் ஊத்திரால
ஆஹ் தோசை ஊத்தி தருவேன் அப்பப்போ ஆஹ் கொஞ்சோ என்ன இந்த சாப்பாட்டு விஷயத்துல தான் மட்டன்னு ஃபிஷ் இது எல்லாம் எதுவுமே எஃகு எதுவுமே சாப்பிட மாட்டா ஃப்ரூட்ஸ் நட்ஸ் நல்லது எதுவுமே சாப்பிட மாட்டா கிரீன் சுரக்கா புடலங்கா எதுவுமே சாப்பிட மாட்ட இந்த கேரட் பீன்ஸே இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி எல்லாம் செஞ்ச குடுத்தா தா சாப்பிடுவாரு இல்லாட்டி சாப்பிடவே மாட்டாங்க கெஞ்சோணும் உங்ககிட்ட நம்ம அப்புறம் சொ ஆஹ் ஆமா ஆமா ஆமா இனிமேல் எல்லா சமையல் நீ கத்துக்கோ இல்லாட்டி இந்த மாதிரி ஆஹ் செரி அதே அதே மாதிரி அதுதான் இது மாதிரி ரொம்ப சமையலல்லாம் அய்யோ பெரிய விஷயம் அப்படின்னுல்லாம் நீ நெனைக்கிற கூட ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் நம்ம மைண்ட் நேரத்துக்கு வர வேண்டியது அயோ சமையலிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொண்ணா அவ்ளவு நேரம் ஆச்சு அப்டி இருக்கு நான் வந்து வட சட்டி அடுப்புல வச்சுட்டுதான் எல்லாமே அறிவேன் ஒரே ஒரு கேரட் தாப்பா ஒரே ஒரு கேரட் அவனுக்கு மட்டும் தான ஒரே ஒரு கேரட் ஒரு நாலு பீன்ஸ் அவ்வளவுதான் பொடி பொடி பொடியா நறுக்கு அடுப்புல வச்சுட்டுதான் எண்ணெய் ஊத்தி வெங்காயம் போட்டுட்டுதான் கேரட்டே வெறுக்க நருக்குவே கேபேஜும் கொஞ்சம் தான் போடுவேன் அ அந்த அந்த வெஜிடேபிள்ஸே போதும் அவனுக்கு அவனுக்கு பொறுத்தளவுக்கு ஒரு ஆளக்கு தான அப்புறம் ரெண்டு மூணு முட்டையும் ஊத்துவேன் அவ்வளவுதான் மிளகு இதுல மெய்னா வந்து மிளகமும் உப்பு மட்டும்தான் மிளகுத்தூள் ஆஹ் அவனுக்கு வந்து அந்த ஹோட்ல்ல வைப்பாங்கல ஃப்ரைட் ரைஸ் ஒயிட் கலர்ல இருக்கும்ல்ல அந்த மாதிரி வேணும் இந்த ரோட்டு சைட்ல இருக்கிற அந்த மிளகா நெறைய அந்த இது மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஓ ஆஹ் அதுல வந்துட்டு என்ன ஆட் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணணும்னா ரோட் சைட்ல மிளகா தூள் தனியா தூள் கர கரம் மசாலா மெயினா கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க
ஆஹ் செரிக்கா நன்றிக்கா டைம் ஆயிடுச்சு போல ஆஹ் நன்றிக்கா மீண்டும் ஒரு நாள் சந்திகலாம்கா உம்